ஒரு சிலர் வந்து வேற நம்பர் குடுத்துருப்பாங்களா அதனால அனுப்பி கேட்டே
செரிமா செரிமா பரவால்ல ஒன்னும் பிரச்சன இல்ல
ஹா
சொல்லுங்க
நீங்க எப்டி சமப்பீங்க உங்க டேலண்ட் எல்லாருக்கு புடி குமா நீங்க சமைக்கிறதெல்லா எப்டி எல்லாருக்கு புடிக்குமா
ஆதா சொன்னனே நம்ம சமைக்கிறது நம்ளே ம் ஆனா சாப்புட்ற அளவுக்கு இருக்கு ரொம்ப மோசோ கெடையாது ஆன சாப்புட்ற அளவுகு இருக்கு எப்டியோ நம்ம இன்னொருத்தக்கு குடுக் கபோரதில்ல நம்ளதா சாப்பிட போறோ
ஆ ஆமா ஆமா
ஆ ம்
நானு ஆனா இனி லேர்ன் பண்ணுன்னு இருக்கே
கத்துக்குங்க சமையல்லா இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியாது அது ஒரு மாதிரி போரிங்காருக் ஒரு சரி இத நம்ம எப்டி செய்வோ இத செஞ்சு கொடுப்போ அப் அதாவது ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கணுங்கறதுலயே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரு
ம் ம்
அப்ப அத நம்ம இன்னு டேஸ்டாவும் பண்லா
ஆமா
உம் அது அப்டியே பழகிறோ அது ஒரு ஆர்வமா பண் நீங்க வேனா ட்ரை பண்ணி பாருங்களே ஒரு ஆசையா ஒண்ணு விஷயம் பண்ணுங்களே அது நல்லா இருக்கு
ஆஹ் ஆசைப்பட்டு பண்ணா நல்லா இருக்குன்றீங்க அப்டி தானே
ஆம்மா அது நமக்கே ஒரு ஆஹ் விரும்பி செய்யணு அந்த அந்த என்ஜாய்மெண்ட் டோட பண்ணோம்னா சாப்பாடும் நல்லா இருக் கு நம்ம அடுத்தடுத்தது அத கத்துக்கணு தெரிஞ்சுக்கலா அப்பிடிங்கற ஒரு இது வந்துரு
ம் ம்
ம்
உங்களுக்கு சண்டே வீட்டுல எல்லா எப்டி போகு சண்டே எல்லா
சண்டே
ஃபுல் ரெஸ்டா இல்ல வீட்ல
அன்னை அந்த வாரத்துக்கு உக்கும் அந்த வாரத்துக்கு ஃபுல்லா உள்ள ட்ரெஸ்ஸ தொவைக்கணு வீட்ட சுத்தம் பண்ணணும்
ம்
அதுக்கப்பறோ சமையல் பண்ணணு ஒரு டைம் கெடைச்சா கொஞ்ச நேரம் தூங்கலா ஆ
ஃபுல் பிஸி தா இல்ல நீங்க
உம் ஆமா அன்னைக்கு ஒரு நாள் வீட்டு வேல சரியா இருக்கு
உம் எல்லாரையு நீங்க தா பாத்துக்குவீங்களா
ஆ ஆமாம்மா
வீட்ல அம்மா லாம்
ஆஹஹ் ஆஹ் அஹப் பம்மால
ஆ
ஹ தம்பி நா பாப்பா இல்லல்லப் பரவால்ல தம்பி வந்து அக்கா பை
ஓ ஓகே ஓகே ஆ
ம்
அக்கா அக்கா நீங்க எல்லா சேந்துருக்கீங்ளா
ம் இல்ல இல்ல அவுங்க மேரிடு தான அவுங்க தனியாருக்காங்க பசங்க நா தனியா இருக்கேன் சொல்லி பசங்க ஏங்கூடருக்காங்க
ஓகே ஓகே ஆ
ம் எனக்கு கொஞ்சோ ஃப்ரியாருக்குல
ஆ வீட்ல உங்களுக்கு அப்ப நேரோ போகுல தம்பில்லா இருக்கனால
ம் நாளைக்கு தம்பி ஊருக் போயிருவா
ஏ என்ன
காலேஜ் படிக்கிறாரு ம் காலேஜு செமஸ்டர் லீவுட் ட்றுந்தாங்க செகண்ட் இயரு
ஓ தம்பினா பெரிய பசங்க தானா ம் அவுங்க இங்கு வெண்ட கால் அ செகண்ட் இயரா எந்த காலேஜ் படிக்காம
சே சேலம்
ஓ ஓகே ஓகே அங்கயா ஏ வி எஸ் காலேஜா
இல்ல காவேரி
ஓகே ஓகே ஆ
உம் ம் உங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்கும் சொல்லுங்க எதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க
இல்ல எனக்கு ஃபஸ்ட்டு சேலம்ல தா காலேஜ் கெடச்சிச்சு அதனாலதா ஏ வி எஸ் காலேஜான் கேட்டே
ஹௌஓ செரி செரி செரி ம்
இப்போ வீட்ல தா இருக்காங்களா தம்பி
ஆஹ் லீவ் முடிஞ்ச்சு இப்போ மண்டே ஸ்டார்ட்டிங் நாளைக்கு போய்ருவாப்ல அ ஹ
நீங்க
ஊர் பேர் சொல்ல கூடாதுதான
ஆஹ்ஹ ஓகே
ம் சேரி செரி உங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்கும் நீங்க சொல்லவே இல்ல இன்னு நா கெஸ் பண்ணது பிரியாணி ஹாயே செம்ம இந்த பதில நா எதிர்பாக்கவே இல்ல எனக்கு சாப்பாட்னாலே புடிக்கு
நம்ம சாப்ர ம் தொரந்தது நல்லா சாப்புடுவே
ஆ ஆ ஆ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
ரெண்டு சாப்டுவே நீங்க
செம்ம ம் நானு
நெண்டு சாப்புடுவீங்ளா
ம் எனக்கு அ ம் சைவத்துல தோச இட்லி சூடாருந்தா நல்லாவே சாப்புடுவே
ம் நானு சாப்புடுவே
ஆ ரெண்டுமே
ரெண் ரெண்டுமே ஒ ஓ
ம் ம் ம்
தோ தோச சுட்றது நீங்க எப்டி சுடுவிங்க குண்டா சுடுவிங்களா ஒல்லியா சுடுவிங்களா
ம் ம் அதாது ரொம்ப மொறுமொறுன்று இருக்குமே அது மாரி சாப்ட புடிக்காது அப்டி பேப்பர் மாரி இருக்குல்ல அப்பளம் மாதிரி அப்பளம்னா அந்த இது அந்த இது என்னது
ட்ட சுடு வாங்க
அது ஆஹா அதா மொறுமொறுன் இருக்க இருந்தா புடிக்காது ஒரு மாரி பேப்பர் மாரி அது எப்டி சொல்றது
கடையிலல்லா சுடுவாங்கள்ள அந்த மாரி
ம் மொறு மொறுன்னு இல்லாம பேப்பர் மாரி இருக்குல்ல
ஆமா ஓ அப்டி சொல்றீங்க மொறு மொறுமொறுன்னு இருக்க கூடாது ஆனா பேப்பர் மாரி இருக்கு ஆ அப்டி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா ஆ எஸ் எஸ் ஆமாமாமாம ஆ
அப்டி இருந்தா நல்லாருக்கு
ம் ம்
ம் உங்களுக்கு எப்டி இருந்தா புடிக்கு
எனக்கு எனக்கு எப்டி தெர்ல எனக்கு அப்டி எனக்கு வந்து தின்னா இருந்தா பிடிக்கு கொஞ்சோ ஒல்லிய அப்டி
ம் ம் ம்
குண்டா எப்டி இருந்தாலு சாப்புடுவே எப்டி இருந்தாலு நா எங்க வீட்டில் எங்க அம்மா சொல்லுவாங்க நா என்ன குடுக்குறேனோ அத தான்டி தின்னனு அத தின்னாட்டி அப்டிங்கோ நன்றி உங்களுக்கு நன்றி அப்டின்ற தின்றது
அது செஞ்சு குடுத்ததுக்கு
ஆமா ஏன்னா இப்டி சொல்வாங் நீ எனக்கு சுட்டு குடுக்க வேண்டிய காலத் துல நா உனக்கு சுட்டு சுட்டு குடுக்குறே வேற வீட்டுலல்லா போய் பாரு நா சுட்டா அவுங்க சாப்புடவு மாட்டாங்க அப்ப நா என்ன பண்ணுவே
ஆமா
அது வந்து எயே தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல இப்ப நா வந்து சுட் என்னா ஏயே அம்மா தோசைய சுட்டு எடுப்பாங்க நா வாரி எடுப்பே
ஐயோ
அதுக்கு வந்து பிந்து பிந்து வரோ
அ அ எதுனாலன் போய் நோட் பண்ணீங்ளா
ஆ நா அத வந்து ஒல்லியா சுட்றனால குண்டா சுட்டா அதுவு ரெண்டு பேருக்கு புடிக் கேவு செய்யாதா நா சொன்ன நா எப் எப்டி சுட்டுறன்னோ அப்டிதா சாப்பட்னு இல்லன்னா நீங்க வீட்ட உட்டு போங்க நா சொல்லுவே
அட பாவீங்களா ஒரு தோசைக்கு வீட்ட விட்டே காலி பண்ணனுமா
சும்மா உதர் டைலாக்கு தா என்ன சொன்னாலு என்ன கண்டுக்க மாட்டாங்க எங்க வீட்ல
எ எ எ‌ எ
எங் எங்க வீட்ல என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க அக்சுல்லி
அடப்பாவமே ச ஆ அப்பறோ ஆ
எனக்கு அதா நா அக்காவானே எனக்கு டவுட்டா இருக்கு கொஞ்ச நேரத்துல அவுங்க ரெண்டுபே திட்றதா நா கேப்பே நா திட்னா ரெண்டு கண்டுக்கவே தே
அது சேரி நம்மள மதிக்காதுங்க என்னதா போலயே உண்மையாவே
ஆமா
ஆனா அதுவு நல்லாதா இருக்குல்ல ஃபேமிலிக்குள்ள
ஆமா நல்ல க் ம் குட்டி ரெண்டு பேரு குட்டி சில்லுங்க ரெண்டு பேரு ஆ ரெண் என்னோட ரெண்டு பேரு பெருசா இருப்பாங்க எனக்கு அதனாலே சண்டைக்கு போகவும் பயமா இருக்கு என் தம்பி அடிச்சி என்ன தூக்கி போட்டு மிதிச்சான் பைய வேற பெரிதா இருப்பானா ஐய்யயோ எங்க அம்மா இருந்தாலோ அ யாரே இங்கே கூட யாராச்சு இருந்தாங்கன்னா சண்டைக்கு போவே‌ அடிச்சால்லு வேணுனே கத்துவே வலிக்காட்டிமே க தி சீன் போடுவே அ இப்ப நா தனியா இருந்து சண்டைக்கு போட்டு என்ன தூக்கிப்போட்டு வி
முடிச்சுருவா
ஆமா காலைல தூங்கும்போது ந அவுங்க ரெண்டுபேரு ஸ்கூல் போவாங்க நா காலேஜ் லீவ்ல இருக்கே
ம்
நா வந்து தூங்குவே அவங்களுக்கு அவுங்க ஸ்கூல் போகும்போது நா எந்திரிச்சிருக்கணு நா எதுக்கு எந்திரிச்சிருக்கணு அப்டே என்ன கால புடிச்ச அப் டே இழுத்து அதே கால புடிச் சு இழுத்து கொண்டு வந்து போட்டு மூஞ்சில தண்ணி தே நா என் என்ன பன்னுவே வேன்னே சீன்போடுவே நீ எப்படியோ தண்ணி தொட மூஞ்சிய தொடச்சிட்டு திருப்பி தூங்குவே அவன் என்ன பண்ணுவா பட்ஸ்ஸ எடுத்து காதுக்குள்ள கொடைவா எந்த எந்திரிச்சு மூஞ்சில ஒரு அடி கொடுத்துட்டு திருப்பி தூங்கற மாரி நடிச்சி
அது
சேரி அவங்க என்ன வேணுனே இப்டி பண்றனால நானு வேணுனே தூங்குற மாரியே படுத்துக்கெடப்பே அது எதுக்கு அவுனுக்கு சட்
ம் ஆமா ம் ஏ ஆ
அதுக்கு வேற நா எந்திரிக்கனுமா அப்டின்ட்டு நா ஏ உனக்கு கை கடவுள் கொடுத்திருக்காருல நீ யே அய்ன் பண்ணுல அப்டின்றுவே
அ அ ஆனா காலேஎஜ் இல்லனா ஹாஸ்டல் அப்டி தூங்க முடியாதுதான
அ
சங்கடமா இருக்கும் ஹாஸ்டல்ல எல்லா
ஆஹ் இல்ல ஹாஸ்டல்ல எல்லா புரியிதா ஒண்ணு இல்ல நம் தூங் ஆனா காலேஜுக்கு கரெக்ட்டா ஒன்பது மணிக்கு இருக்கும்
ஓ நீங்க போயிட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க
இல்ல நா ஹாஸ்டல்ல தா ஸ்டே பண்றே
ஆஹ் அதுதா கேக்கறே ஹாஸ்டல்ல டைமிங் தானே
டைமிங் ஆஹ்ஹ இல்ல இல்ல காலேஜ்னால கொஞ்சம் ஃப்ரீதா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற ஹாஸ்டல்ன்னா நம்ம அப்டி காலேஜ்ன்னா அப்டி இல்லைல்ல
உம் எத்த மணிக் உம் உம் உ இருந்தாலு வீட்டுல ரொம்ப நேரோ நம்ம தூங்கலா உம்
ஆஹ் ரூல்ஸ் எதுவுல்ல நம்மளோட இஷ்டம்தா அப்டி
உம் ம் ஆஹ் தம்பிய தூங்கவுட் டுட்றது எட்டு மணி வரைக்கு தூங்கும் அதுக்கப்பறம் நா கிளம்பனுங்கரதுக்கு எழுப்புட்டுருவே உம் ம்ம்
ஆஹ நா இப்போ நா வந்து ஹாஸ்டல்ல இருந்தேனா எனக்கு வந்து போன் எப்டி வேனா பேசலா இங்க வீட்ல இருந்தா எனக்கு இப்போ இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுக்கேனா கொஞ்சம் பயந்தே இப்ப எங்க அம்மா வேலைக்கு போயிருக் இன்னு அம்மா வீட்டுக்கு வர்ல
உம் உம்
அதனால அம்மா அம்மா வந்து டான்ஸ் டீச்சர் இப்போ அப்பா கடைல இருப்பாங்க அப்பா இப்போ ரீசென்ட்டா ஒரு கடை ஆரம்பிச்சாங்களா
ம்
அது ரொம்ப கொஞ்சம் லாஸா அப்டி இதை ரொம்ப இதா போது கஷ் டமா போயிட்டு இருக்கு அப்ப அம்மாவும் அப்பாவும் வேலை கடைல பண்ணிட்டுருப்பாங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இந்த டைம்ல அப்டியே அப்டின்ட்டு பேஸ்
அவ்ஓஓ
அம்மா வந்து மார்னிங் வேலைக்கு போயிட்டு சாயங்கால வ ருவாங்க வந்துட்டு உடனே மத்தியம் சாப்பாடு சம்டைம்ஸ் அடி அப்டி அப்டி இப்டி இருக்கு ஆ நா சமைக்கவு மாட்டே தயிர் இருந்தா தயிர் அப்டி
எ ஏ
இல்லன்னா அவ்ங்க ரெண்டுபேருக்கு
னால ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களே சமைச்சு குடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்குல்ல அது
ஆமா நா ட்ரை பண்ணியானு அது வந்து காலையில அம்மா வந்து தங்கச்சிக்கு தம்பிக்கு சாப்பாடு வப்பாங்களா அவங்களுக்கு கொழம்பு வெக்க மாட்டாங்க வெரைட்டி ரைஸ் அவங்களே அவசரத்துல இருப்பாங்க கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் அந்த மாரி பண்ணுவாங்க
பரவாலியே
ஆஹ் அந்த மாரியாஹ் ஆஹ் காலையில வந்து எப்டி அவைய்ங்க ரெண்டு பேரு இப்போ கொஞ்ச நாளா எப்டி நானே ஆறு மணிக்கு எந்திரிச்சு டெய்லி பாத்திரம் மட்டு கழுவி குடுத்துருவே
அஹ் சூப்பர் உம் உம் உ
பெருசா எனக்கு ஒர்க் இருக்காது அவுங்க அம்மா அம்மா பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி நாம் பண்ணா அவுங்களுக் கூட கொஞ்ச எடுத் ச்சல் தா வரு இத பண்ணுன கொஞ்ச லேட் ஆக்குவே அடுத்து ஃபாட்டி சொல்லிருவாங்க
ஹ
அ அ அப்பற எங் எங்க வீட்ல இப்படிதா இருக்கு என்னவ அடுத்த வர்றதுக்குள்ள அ இங் கெளம்பிரு இப்போ ஒடனே உன்ன கூட்டிட்டு ஒடனு நா அப்பதா போவே குளிக்க சப்போ ஒ வந்து ஒரு